ஹலோ
ஹலோ ஹலோ ஹாய்ங்க ஆ வணக்கோங்க நல்லாருக்கீங்களா
நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்குங்க
ஆ நல்லா இருக்கேங்க சாப்ட்டீங்களா
ஆ இல்லங்க இனிமே தா நீங்க சாப்டாச்சுங்களா
ஆ சாப்ட்டாச்சு சாப்பிட்டு படுத்தாச்சுங்க
சேர் சேரிங்க சேரிங்க சேரி
வீட்ல எல்லா நல்லா ருக்காங்களா
புரிலேங்க
வீட்ல எல்லாரு நல்லாருக்காறாங்களான்
ஆ எல்லா நல்லா இருக்காங்கங்க உங்க அங்க வீட்ல எப்டி எல்லா நல்லா இருக்காங்களா
ஐ டீயாச்சு குடிச்சீங்களா
ஆ ஹ ஈவ்னிங் ஈவ்னிங் டீ குடிச்சேங்க ஒரு செவன் போல டீ குடுச்சு ஓய்
டீ மட்டுதா குடிச்சீங்களா இல்ல எதாச்சு ஸ்நாக்ஸ் இந்த மாரிங்
இல்லங்க டீ மட்டுதா டீ மட்டுதா குடிச்சே
ட்ராவல்லு நீ நீங்க நெறைய ட்ராவல் பண்றீங்ளா
டிராவெல்லாம் இப்ப எ எதாது லீவ்வு வந்தாங்க அந்த இப்ப நாளைக்கி லீவு
ஓகே ஆ மொகரன் லீவா எங்களுக்கு லீவ்
ஆமாம் ஓ ஓகே ஓகே எனக்கு நாளைக்கு லீவு சனிக்கெழம ஆஃபீஸு சன்டே லீவு அதனால நா ஆ நா அதனால சாட்டர்டே லீவ்வு போட்ருக்கே ஃப்ரெண்ட்ஸ் ஓட கொஞ்சோ வெளிய போறோ
ஓ ஜாலிதாங்
ம் ஜாலி ரொம்ப நாள் கெடையாதாக் இங்க அப்டியே எதாவ்து பொழுது போமாட்டிதுல்லைங்க எங்கயாது வெளிய போய்தான ஆகணு ட்ராவல் பண்ணா கொஞ்சோ மனது அந்த வேலேல இருந்து ஒர்க் ப்ரஷர்ல இருந்து கொஞ்ச வெளிய வந்த மாரி
அது சொன்னீங்ன்னா அது செரி கண்டிப்பாங்க ஏதோ ஒரு மூண் நாள் கொஞ்ச சந்தோஷமா அந்த மேனே ஜர் ஒரு கால்ல இல்லாம சந்தோஷமா இருக்கலா இல்லீங்
கண்டிப்பா கண்டிப்பாங்க எதபத்தியு யோசிக்காம அங்க போனோம்னா அங்க உள்ளத மட்டு பாத்து ட்டு என்ஜாய் பண்ணிட்டு டிராவல் ஆ அத மட்டு பார் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போனோம்மா அங்க உள்ள சந்தோஷமா அங்க பேசிகிட்டு ம் சுத்தி உள்ள கவலயெல்லா அந்த மூண் நாளைக்கி மற் த்த எல்லாத்தையு பத்தி மறந்துருவோ வேலையா அது திங்ககெழம வரை க்கியு அப்பறோ எதா கஸ்டோ இருக்கா அத எல்லாமே மறந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஒரு மூண் நாளைக்கி ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கலால
ம் ம் புரிஞ்சிதுங்க யார பத்தி யோசிக்க வேண்டாங்குறீங்க
கண்டிப்பா ஆம்மா இப்பப ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இருக்குபோதே மேக்சிமம் யோசிக்க மாட்டோ அது ஃப்ரெண்ட்ஸ்ஸோட வெளிய போறோம்னா டிராவல் பண்றோம்னா நம்ம வெளிய அந்த ஓ ஆ யோசிக்க மாட்டோம் புதுசா ஒரு எடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணு போது அத பாத்து நம்ம சந்தோசப்படுவோமே தவர அத என்ஜாய் பண்றோமேத் தவற மத்தத யோசிக்க மாட்டோல்ல
உம் இங்க எப்டீங்க அப்புடியெல்லா போவ முடியு ஒர்க்கு ஒர்க்குங்க ஒர்க்தா பண்ணிகிட்ருக்கேங்க
ஓ நாளைக்கு லீவா எதுவு போலீங்ளா
நாளைக்கி லீவு கெடைக்கலீங்க எனக்கு சண்டே
என்னங்க மொகரம்னாலே கவர்மெண்ட் ஹாலிடேனா லீவு கெடையாதுங்குளா
இந்த த ஐ டி சி கம்பனி இந்த மாரி கம்ப் மல்டி நேஷனல் கம்பெனிக்குலா கடைக்காதுல்லைங்க எம் என் சி போர்டு எல்லா
ஓ ஓகே ஓகே ஓகேங்க
அவுங்க என்னன்னா லீவே தரமாட் ட்டாங்க நாங்களு கேட்டு பாத்தோ சண்டே மட்டுந்தாங்க எங்க கடைசியா ட்ரிப் ட்ரிப்பெல்லா போனது குடும்பத்தோடு மட்டுந்தா அதுவு பழனிக்கு போய்ட்டு வந்தோங்க அதே பெரிய ட்ராவல் மாரிதா இருந்துது
கோயிலுக்கு போனதெல்லா ட்ரிப் தப்பு கணக்குல சேக்காதீங்க
ஏங்க அது குடும்பத்தோட ட்ரிப்பா பாட்டு எல்லா போட்டு போறது இப்ப எங்கங்க போக முடியுது ஃபேமிலிய கூட்
ஹலோ உம்
செரி நீங்க குடும்பத்தோட போன நீங்க எங்க போவீங்க சொல்லுங்க ஏ கூட குடும்பத்தோட போனா மொத்தமா கோயிலுக்கு மட்டுந்தா போவாங்க அதா எங்குளுக்கு ட்ராவலே
அதா சொல்ல வர நா என்னனா குடும்பத்தோட நா போணாலு கோயிலுக்கு மட்டுந்தா போயிருக்கே இப்ப கோயிலுக்கு அந்த மாரிலா போயிருக்கே அதா ட்ரிப் கணக்குல சேக்காதீங்கனு சொல்றே ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெண்ஸோட போனாதா ட்ரிப்பு
இத்தன ஏங்க நா எங்க எல்லா வீட்ல விடுவாங்களாங்க நீ போயிட் போய்ட்டுவாமா ஒரு நாலஞ்சு நாளு
அப்புடி இல்லைங்க அது இல்ல இப்ப நீங்க ஃபிரெண்ட்ஸ் செரி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸா சேந்து போலாங்கல்ல இப்ப ஹாஸ்டல்ல தங்கி படிப்பீங்களா இல்ல செரி தங்கி வேல ஒர்க் பண்றீங்க அப்பறோ என்னங்க
எல்லாருக்குமே வேலை இருக்குது ஒண்ணாமத்தது இல்லைங்க சண்டே மட்டுந்தா லீவு அந்த சண்டே மட்டுந்தா ஒரு வாரத்தோடு துணி எல்லா ஒக்காந்து தொவைப்போ சாப்புடுவோ
கண்டிப்பா அது மட்டும் லீவுனாலே இப்ப எனக்கு இன்னைக்கு நாளைக்கு லீவ் இல்லன்னா சண்டே மட்டுந்தா லீவு அந்த ஒரு வாரத்து அ
தொவச்சு காய போட்டு அது மழ வேற வருமா வராதா அத பாத்து எடுத்து வெச்சு மத்தியானோ சாப்ட்டு தூக்கம் போட்டா மட்டுந்தா அது ஞ ஞாயித்துக்கெழம மாதிரி போகுங்க
கா அண்ணன அதே தா அன்னைக்கி சாப்ட்டு அதாவது நல்லா நான்வெஜ் சாப்ட்டு ம் அவ்வளோதா
ட்ரிப்பு போனா அவ்வளோதா ரெண்டு வாரத்த துணி சேத்து அது வாஷிங் மிஷின் இருந்தா கூட செரியுங்களாங்க ரெண்டு தடவ போட்டு எடுத்தா போது இது கையில வேற ஒரைக்கணு பத்து தரவ அலாசனு அதுக்கப்புறோ
ப்பாங்க வெளியே போயி ஒரு ட்ரிப் பண்ணி பாத்தாலே இந்த ப்ராப்ளம் ஊரு ஃபுல்லா அதே ப்ராப்ளம்தா சண்டே அந்த சண்டே போனா தொவைக்கணோ நல்லா சாப்ட்டு ஒரு மதியோ நல்லா தூங்கணோ இல்லன்னா சண்டே ஃபுல் ஃபில் ஆகாது
ஒரு மணி நேரமாச்சு தூங்கனா போதுன்ட்ருக்குங்க
இருப்பாங்க இல்லன்னா சண்டே ஃபுல் ஃபில் ஆகாது
ஆமா ஐயோ சன்டே சாப்பிட்டு தூங்கலேனா ஒரு மனசமாத் மனசமாதானமே கெடைக்காதுங்க
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்னது நூறு சதவீதொ உண்ம அப்ப நீங்க தங்கி வேல பாக்றீங்கனா அப்ப ஹாஸ்டல்லயே ஃபுட்‌லா ஓக் க் அதா ஹாஸ்டல்ல ஃபுட்லா ஹாஸ் யே குடுத்துருவாங் ஃபுட்டு்லா ஹாஸ்டல்லயே குடுத்துருவாங்ளா இல்ல
நம்ம செஞ்சுதா சாப்படணுங்க
ஓ சமையல் பண்ணிதா சாப்பட்றீங்க பரவாயில்ல சூப்பருங்க எப்டி டைம்லா இருக்குதுங்ளா கரெக்டா
கா நாங்க என்ன பண்ணுவோனா நைட்டு சமைக்கிறதவே காலைல செஞ்சுக்கோ க நைட்டுக்கு காலையிலேயே சேத்து சமைச்சு வெச்சுருவோங்க
ம் ம்
காலைல எந்திச் டீ வெச்சு குடிச்ட்டு கொஞ்ச நேரத்துக்குப்பறொ போய் சமைச்சு என்னா சூடு பண்ணி சாப்பிட்டுப்ப சப்பாத்தி இன்ச்சுனா சூடு பண்ணி ப சாப்ட்டுப்பங்க ஆ நைட் ச்ச தக்காளி கறி அந்த மாரிலா வச்சு வச்சருங்க மீன்ஸ் தக்காளி கொழம்பெல்லா வச்சு வெச்சிருவோ தக்காளி தொக்கு இல்லினா வெங்காய தொக்கு அந்த மாரி வெச்சு வெச்சுருவோங்க
சேரி செரிங்க
காலைல எந்திரிச்சு சூடு பண்ணா போது பேசாம எடுத்து மொடக்க மொடக்குனு சாப்
நல்ல விஷயொ நல்லது கரெக்ட்தா கரெக்ட்தா நாங்கல்லா ப்ரெட்ட வாங்கி வெச்சு ம் ஜாமு வாங்கி வெச்சு அதுவு எல்லா நாளு சாப்டு ப்புறதுல ஏதா ஒரு நாள் பசிச்சுனா அந்த ப்ரெட் ஜாம்
பயங்கரமா கெட்டு போயிருங்க ப்ரெட்டு வா அது வீட் அப்டி இப்டிம்பானுக ஆனா ஒடம்பு கெட்டு போயிருங்க
நானு ஒர்க் பண்ணிதா தங்கிதா வெளிய தங்கி தா பாத்தோ வெளிய சாப்டோங்க கொஞ்ச நாளு
ஐயோ அது முடியாதில்லிங்ளா
ஆ ஹா சுத்தமா முடியலங்க வயிறு பிரச்சனை ஒத்துக்கல சாப்பாடு முடிய ஒரு மாரி
ஓ
கண்டிப்பா
ங்குதுங்க
அதோட முடில அப்பறொ சமைக்கலா எறங்னோ ஆ எப் எப்பயாவது சாப்புல்லா அதை ரெகுலரா சாப்டும் போது அது ஒத்துக்க மாட்டிக்குதுங்க அப்பறொ சமைக்லான்னு ஒரு முடிவு எடுத் ம் சொல்லுங்க சொல்லுங்க
அல்லே அது ஏதாச்சு ஒரு நாள் சாப்ட்டாலே வயிறு கெடுவு புடிக்கிறவங்க நறைய பேர் இருக்காங்க இல்லைங்ளா
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க செல பேருக்கு வெளிய சாப்ட்டாலே சுத்தமா செட் ஆகாது எங்கதா வெளிய போனாலும் சாப்டாம இருந்து கூட வீட்ல வந்துதா சாப்டுவாங்க
ம் ம் ஆமாங்க
அதனால நாங்க என்ன பண்ணோ சமைக்கிலான் பிளான் பண்ணி நானு எ ஃப்ரெண்டுதா தங்கி வேல பாக்குறோ சமைக்கலான் சமைக்க ஆரம்பிச்சோ அப்பதா சமைக்க பழகுனோ கொஞ்ச கொஞ்சொ சமைச்சாலு அது எங்ளுக்குதா ஆமாங்க பசங்க என்ன வீட்ல இருக்கற வரைக்கு அம்மாவோட செல்ல புள்ளைங்க அப்பறொ ஹாஸ்டல்ல படி க்கிமோது ஹாஸ்டல்ல சாப்பாடு போட்ருவாங்க வேற எங்க சமைக்கிற எங்க அம்மாலா எனக் சுடுதண்ணி கூட வெக்க தெரியாததுக்கு அந்த இதுலதா வெச்சிருந்தாங்க
ஓகேங்க
அப்பறொ இங்க வந்ததுக்கப்றொ வேறென்ன வழி சமைச்ச சாப்ட்டுதா ஆகனு வெளியு சாப்ட முடி முடியாது நம்மளுக்கு சமச்சு கொடுக்கவு அள் இல்ல
அதா விதின்னு எழுதி போ எழுதி வெச்சுருக்குறாங்க சமச்சுதா சாப்புடணு
கண்டிப்பா கண்டிப்பா அதோட சமக்க ஆரம்பிச்சுங்க கொஞ்ச கொஞ்ச சமச்சோ அது டைம் கரெக்டா செட் ஆகளாங்க நா பொண்ணுங்க நீங்களாது எந்திரச்சு இந்த மாரி நைட்டே சமச்சு நாங்க ஒரு ஸ்வா டா சோம்பேரித்தனமா எங்களுக்கு பத்து மணிக்கு தா ஆஃபீசு
ஓகே
ஏட்ரா அதுக்கே காலையில இருந்துச்சு எங்களால சமைக்க முடியாது மேக்சிமம் டீ தா காலையில ஒரு டீ அவ்ளதா
ஆனா காலைல சாப்பிடணுங்க காலே சாப்டாம இரு அந்த அல்சர் அந்த மாரி ப்ராப்ளம் எல்லா கொண்டு வந்து விட் ருமல்ல பின்னாடி நமக்கு ஏதாச்சு பிரச்சன செக் பண்ணல செக் பண்ணா பல உண்மைகள் வெளியே வரு இல்லைங்களா
அதுதா அதுதா நாங்க காலையில சாப்ட்டதே எவ்ளோவு கிட்டத்தட்டு அதெல்லா ரொம்ப கணக்கு இல்லங்க என்னைக்காவது ஒரு நாள் எங்கயாவது ஃபங்க்ஷன் கிங்க்ஷன் போன தா காலைல சாப்புறதுற இல்லன்னா சாப்
அந்த பிரெட்டு பாக்கெட்டாச்சு வாங்கி வெச்சுக்கங்க ஒன்னு பண்ண வேண்டா லைட்டா அந்த தேங்கண்ண இருக்குல்லங்க
ஆமா ஆமா
தேங்கண்ண அல்லதினா நெய் வாங்கினீங்கன்னா கொஞ் ஒன்னு இல்லைங்க அஞ்சு நிமிஷத்து வேல ரெண்டு நிமிஷத்து வேல கெடையாது டக்குனு சூடு பண்ணி ஒரு அ டீ கூட குடிச்டு டீ போடும் போதே கையோட அ
டீ போடுதுக்கே எங்களுக்கு ஒரு மேல் அழுப்பு நாங்க கடைல போய் குடிச்சிட்டு போயிட்டு இருக்கோ
சந்தோஷங்க உங்ககிட்ட சொல்லிட்டு காரியம் இல்லன்னு தெரிஞ்சிருச்சி
இல்லங்க பிரெட் என்ன ஒரு வ ஒரு ரெண்டு நாள் பேசுவோ காலையில சாப்புடவே இல்லடா சாப்புடணு ஒடம்பு கெடுத்துட்டு இருக்கோ அப்டி சொல்ட்டு இன்னைக்கு நைட்டு போய் ஒடனே பிரெட்ட வாங்கிட்டு வந்துருவோ பிரெட்டு ஜாமு இல்லைன்னா அந்த பீனட் பட்டர் வாங்கி வெச்சு டு ஒரு வாரத்துக்கு நல்லா சாப்புடுவோ கரெக்டா அந்த இந்த ஒரு வார கழிச்சதுக்கு அப்புற அப்புற அது அவ்ளோதா மறுபடியு பழைய கா குருடி கதவ தறடின் சொல்லுவாங்க அந்த கத ஆயிடு அப்டியே மறுபடியு இது ஆயிடுங்க அப்டியே போறத தவிர அந்த ரெகுலர்ல சாப்ட அப்டியே பழகிறிச்சி இப்ப போய் சாப்ட்டா கூட நம்மளுக்கு அது பசிக்க மாட்டேங்கிது
நிக்க மாட்டேங்குது புரிஞ்சிருச்சி புரிஞ்சு ரொம்ப நாளா ஒரே இது மாரி சாப்பிட்டு திடீர்னு வயறு நறைய சாப்படுறதால் இல்ல காலையில போய் சாப்புற மாரி இருந்தா செ ஒரு மாரி இ இருக்கு இல்லைங்களா
ஆ கண்டிப்பா அப்டி செட் ஆகலாங்க வயிறு அப்டியே பழகி போயிடு
பழகி போயிடுச்சாம் ஆ
ச சாப்ட்டாலு சாப்ட முடிய மாட்டேங்கிது காலை
புரிஞ்சுது புரிஞ்சுது ஒரு பதினஞ்சி நாள்க்கு தொடர்ச்சியா பண்ணா பதினாறாம் தாள்ல அதுவே தொடங்கிக்கிது நமக்கு சாப்படணு தோன்னால் கூட சாப்பட முடியல இல்லிங் லாங் அதான காலையில மட்டு கொஞ்ச சாப்ட்டு பாருங்க
காலையில சாப்பறதே கெடையாது
ஆனா இது பின்னாடி ஏதாச்சு பிரச்சனயா வராதுனா நா நெறைய சாப்டாதீங்க கொஞ்ச ஏதாச்சு சாப்பிடுங்க
வராம எப்படிங்க இருக்கு எல்லா தெரிஞ்சிதானே பண்றோ
இதுக்கு சொல்யூஷனே கெடைக்காது தெரியாம பண்ண தப் தப்புக்கு வேணா சொல்யூஷன் நறைய இருக்குங்க தெரிஞ்சே பண்றதால மன்னிப்பே குடுக்க மாட்டா தெய்வோ
நல்லா சாப்ட்டு நல்லா ஹெல்த்தியா இருக்கறவங்களே நாப்பது அம்பது தாண்ட்றதுல்ல நம்மலாம் நுப்பத்தஞ்சா நாப்பதா தெர்லடா அப்புடின்னு சொல்லி பேஸ் சும்மா விளாட்டுக்கு பேசிட்ருப்போம்
சோ எதுக்குங்க அப்புடி எல்லா
உ பாட்டுக்கு பேசு சொல்லுங்க
அது நீங்க சொன்னது வாஸ்துவோந்தா நல்லா ஹெல்த்தியா மூணு நேரோ அது இதுன்னு சாப் அப்புறன்னா புங்கலே அப்
அவுங்களே கண்டிப்பா
ஆம் நம்ம பத்தும் பத்தாம சாப்ட்டும் சாப்புடாம இருக்கிற நம்மல்லா எத்தன நாளைக்கி வருவோ இல்லைங்களா
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஏன்னா நெறையா பிரேக் ஃபாஸ்ட் என்ன எத சாப்ட்டாலும் சாப்ட லும் பிரேக் ஃபாஸ்ட்ட ஸ்கிப் பண்ண கூடாது தான் சொல்றாங்க ஆனா நம்ம அதுக்கு ஆப்போசிட் ட்டா பிரேக்ஃபாஸ்ட் மட்டுந்தா ஸ்கிப் பண்ணிட்ருக்கோ கண்டிப்பா இப்ப நீ ம் ஆ ஆ நாங்க வந்து ஆபீஸ்ன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றங்க டென்த் மார்க் வச்சி எடுத்தாங்க
ஓகே ஓகே ஓகே
வேன் அது வந்து அ அங்க நம்மதான் சாப்பாடு ரூம் ரெண்டுமே பாத்துக்கணும் அது கிராமத்துக்கு கிராமத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் பாத்துருக்கீங்களா பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் ஆ
க்குங்களா
ஏங்க என்னங்க இப்டி கேக்குறீங்க அப்பறோ லெட்ரு ஆதார் கார்டு இதெல்லாம்
ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே அப்போ ஓகே கொஞ்ச கன்ஃப்யூஸ் ஆயிட்டேங்கே
ஓட்ரு ஐ டிலாம் வந்தா எதலந்து வருது உங்குளுக்கு
அ முன்னாடி மாரி இல்லே இல்லைங்களாங்
ஆ கொறைஞ்சிடுச்சு அத வேணா சொல்லலா ஆ கொறஞ்சிடுச்சு ஆனா இப்பயுமே இந்த மெய்னான கவர்மெண்ட்ல இருந்து வர்ர எல்லாமே போஸ்ட் ஆஃபிஸ் மூலியமா தாங்க வந்ட்ருக்கு
ஞ்சோ வேல கடைக்கிறவங்கல்லா இது இல்லதா இதுக் குடுப்பாங்க அதெல்லா தெரியுங்க ஆனா முன்னாடி இருந்த அந்த ஒரு பீக் லெவல் இப்ப இல்ல இல்லைங்களாங்க
ப்பல்லா ஃபோன் கிடையாதுங்க இப் ப்ப பாத்தீங்கன்னா எல்
மெயில் அழிக்கிறது ஆமா மெயில் அனுப்புறது இருக்குது அப்பவே ஒடனுக்கு ஒடனே மெயிலு அவ்ளோதா இல்லிங்களாங்க ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்ட்டு தாங்க அப்ப நீங்க மத்தியானத்துக்கு என்ன பண்ணுவீங்க சாப்புட்றக்குங்க
மத்தியானோ அதாவது எங்களுக்கு ஆஃபீஸ் வந்து டென் டு டூ தாங்க
ஓட்ட ஒரு ரெ பத்து மணிந்து ரெண்டு மணிக்கு தான் இந்த இதுங்களா நீங்க
ஆமாங்க
ஓகே ஓகேங்க நா கூட ரொம்ப நேரம் இருக்குமோன் நெனைச்சே ஓகே ஓகே
இல்ல அது ஃபே பி ஃபே ஃபைவ் ஹவர்ஸ் ஆஃபீஸ் தா அதுல எடைல ஒன் ஹவர் லன்ச் பிரேக்கு
க்கிறானுங்க அஞ்சரை வலைக்கின்னு ஆ எங்களுக்கு அஞ்சரை மணிக்கு வரைக்கும் வைக்கிறான் அதுக்கு இது இல்லைன்னா ஓவர் டைம் போட்றா எங்கள நெனச்சு பாருங்க
இட்டு அப் ஆ சேரிங்க ஆ அழக இன்னொரு கால்ல கூட தொடர்லான் நனைக்கிற
ஓகே ஓகேங்க சேரிங்க வச்சர்றே
கேக்குதா
ஆ ஓகேங்க